அதா சொல்லிட்ருந்திங்க அதா கட
இப்பொ அதா இப்போ இப்ப எப்டி சொல்றன்னா இப்ப நா இங்கெந்து அ ஊருக் போற காலேஜ்லிந்து வெளிய வரே ஆமா ஆமா வெளியூரு காலேஜ் எங்க போனாலு சொல்றே இப்ப காலேஜுக்கு இந்து வீட்டு போறேன்னா நான் நார்மலா வந்து கால முன்னொரு ஸ்டேஷனுக்கு வரணும் அங்கதான் பஸ் இருக்கும் டரெக்ட் பஸ் அதனால என்ன பண்ணுவோம் டரெக்ட் பஸ் ந அ மூணு நாலு மணநேர யிடும் நா ரீச் ஆக கரெட்டா நைட்டு பா்த்தா ஒ பன்னெண்டு ஒரு மணி ஆயிடும் அதனா வீட்டுக் வந் பொல சாப்ட முடியாது என்னதான் இருந்தாலும் அதனால வெளியே சாப்பிட்டுறலாம் நம்ப மணி பஸ்ஸங்க நம்ம ஏழே முக்கா அந்த டையத்துக்கு போவோம் கடைக்கு போவோம் அங்க சுத்தி இருக்கிற அ கடையல்ல எதானு இருக்க ஏன்னா புல்லா பெரிய பெரி ரெஸ்டாண்டுக்கெல்லா போ முடியாது நமக் இருக்குற பட்ஜெட்க்கு பக்கத்துல சின்ன சின்ன இருக்க தா வ அந்த கடைங்க இருக்கும் இல்லையா சின்ன சின்ன ஓட்டலு மெஸ்ஸு அதத போவோம் அந்த மாதிரி போறப்போ மினிமம் அது ஒரு ஆள் இருந்தல்ல நால் ஆளு இருந்து ரொம்ப பெரிய கூட்டம்ல்ல ஏன்னா கரெக்டா ஏழு எட்டு மணின்னா என்ன எப்பயுமே எப்பவுமே வந்து கூட்டம் இருக்கு ஆஹ் ஆமா உம் டே அந்த அது எப்படி சொல்றது டிபன் டைம்மு அந்த டைத்துல அந்த டைத்துல நாலு பேரு மூணு பேரு கூட்டலனா இந்த கடையில நம் நீங்க போவீங்களா வேஸ்ட்டுல அங்க ந்து அந்த தர இருக் இருக்காது இல்ல அந்த அளவுக்கு அது பெருசா டேஸ்ட் இருக்காது அவ்வளவுதான் எல்லாரும் பண்றாங்க தான் எல்லாரும் நடத்துறாங்க ஓகே அதோ ஒரு புசன பட் டேஸ்ட் வைஸ்ல அங்க ச எது இருக்கதனால நான் அடுத்த ஒன்னு ரெண் ரெண்டு மூணு கடைக்கு போவேன் அந்த கடையில ஒரு பத்து பேருக்கு பார்சலு ஓக்காந்த கூட்டம் க்கா அப்பல்லா போல அந்த மாரி
ஓகே ப்ரோ ஓகே புரியுது புரியுது அதா நீங்க என்ன சொல்லவறீங்கன்னா நானும் அநத மா அங்க தான் இருப்பேன் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு குவாலிட்டி தான் முக்கியமே
ஆமா இப்போ எப்படினா யோசிங்களேன் இப்போ ரோட்டு ல ரோட் ரோட்டு கடையில வந்து இந்த புஃட்பாத்து ஏரியால நெறைய இருக்கும் இந்த ஃரைட் ரைஸ் கடைங்க ஒன்னு ரெண்டு மூணு ணு தள்ளு வண்டி கடைங்க நெறைய லைன பக்கத்து பக்க ல இருக்கும் ஒருத்தன் ப்ரைட் ரைஸ் போடுறவ ஓன்னுஓந்து பக்கம் மீன் அந்த வறுத்து விப்பபங்கள ஃப்ரை அது இருக்கும் அது பக்கத்துல ப்ரை அ சிக்கன் ரைஸ் அப் லைனா ஒரே கட சிக்கன் ப்ரை கடையே ஒரு அ அஞ்சாறு கடை இருக்கும் நடு நடுவுல மீன் கடைங்க இருக்கும் அப்போ நீங்க வந்து டைரக்டா பர்ஸ்ட்ட் கடைக் பொய் வாங்கறதை விட எங்க நல்லா இருக்குன்றத பாத் க்ணுல்ல ஏன்னா பத்து பேரு இருக்காங்க நீங்க போய் டைரைக்கட்டா போய் இந்த வாங்குற இடத்துல நல்லா இல்லனு பண்ணுவீங்க சொ அதனால இந்த இந்த கல்குலேஷன் அங்க போயிடும் அந்த மார்
கே அது நெறைய பேரு கிட்ட கேட்டே போலா அது இந்த மாரி பத்து கடை இருவது கடை இருக்குதுன்னா அங் க ஆல்ரெடி பன்ன ஒர்க்லொசன் னா ஒர்க்ஸ் செய்ற எம்ப்ளாய்ஸ்கிட்ட கேட்டாலும் எங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ம் அப்படின்னு கேட்டா நம்ம அவுங்களே சொல்லுவாங்க டா இந்த இடத்து
செரி அது வெளிய ஆமா அது நிம் நம்ப வெளிய போறப்ப அதுக் கேக்குறன் சேரி உள்ளூர்ல ஒரு மாரி இப்டி இருக்கு உள்ளூர்ல கடை இருக்கு பத்து கடை இது மாரி இருக்குனா அப்பயும் என்ன பண்ணுவோ நம்ம அப்டிதா பார்த்துதான் பண்ணணும் ஏன்னா உள்ளூர்ல இருந்தாலும் செரி வெளியூர் இருந்தாலும் ஆளுங்க இருக்க இடத்துல டோஸ்டா இருக்கும் அவ்ளோதான் அதுதான் மெயினா நான் பாக்குறது இப்ப நீங்க பாத்துருப்பீங்கள எந்த கடையில ட்சி வந்து கூட்டமே இல்லாத கட நல்லா டேஸ்ட்டா இருக்குறது எங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல கூட்டம் எங்க இருக்கோ அங்க டேஸ்ட்டா இருக்கும் அதுதான்
ஏ ஒங்க கான்செப்ட் நல்லாதாருக்கு சொல்ல போனா பட் வந்து அதுக்குனு அது இ ந்த ஒரு ஒரு இந்த கான்செப்ட்டு சூப்பரா இருக்கு சொல்லப்பொனா பட் வந்து இன்னானா ஒரே ஒரு ட்ராபேக்கு நம்ம நம்ப முடியாது சில சில கடைல வந்து நா சொல்றது வந்து இது ரேர் பீஸ் தா நீங்க சொல்றது வந்து எப்டி சொல்றதுனா நா சொல்றது ரேர் கேட்டகிரி நீங்க சொல்றது காமன் கேட்டகிரி
ஆமா இது அதா ப்ரோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜு ஓ சம்மையா இருக்குன்லல்ல சொல்லல நம்ம அட்லீஸ்ட் பேசிக்கா போயி இருவது விட்டொன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருவது பர்சன்டேஜ் மாட்றதுக்கு ஒரு அம்பது பர்சன்டேஜ் மாட்டிக்கிலா அந்த டேஸ்டுக்கு அதா இங்க வந்து தக்க இந்த இங்க தோசக்கி இங்க தோசக்கி தக்காளி சாம்பார் குடுக்குற எடத்த விட்டுட்டு நல்லா தோச சக்கி டிஃபன் சாம்பார் குடுக்குற எடத்துக் போலா அவ்ளதா அந்த கன்செப்ட் எனா சில கடைலெல்லா அ சாம்பார் வச்சுக்கோங்க நம் ப எப்பவ்மே வந்து ஒ தோசை க்கி ஓட்டல்னா அந்த டேஸ்ட் தா இந்த பெரிய அடையாறு அந்த மாரி வச்சுக்கோங்க அந்தக் கடையெல்லா டேஸ்ட்டு சாம்பார்க்காகவெ சாப்ட போவாங்க இல்லியா சோ இங்க ரோட்ஸ் கடைல வந்து வேற வேற ஒ வ்வொரு கடைக்கு ஒவ்வொரு சாம்பாருக்கு டிஃப்ரண்ட் ன டேஸ்ட்டு டி ஃப்ரெண்ட்டான ஸ்டைலு
அதுதா சில ஒரு ஒரு டைம் வந்து இந்த டேஸ்ட் டு நல்லாருக்கு ஒரு ஒரு டைம் நம்மளுக்கு டேஸ்ட்டு புடிக்காது சில டேஸ்ட் வந்து நம்மளுக்கு புடிக்கு ஆனா வந்து ஏ எப்பயுமே இதுல சாப்டு ஒரு வந்து நா வந்து போஸ் நல்லா எனக்கு எனக் கு ஒண்ணு வந்து இது ஆயிச்சு ஒரு ஒரே ஒரு சாம்பார் கடில வந்து டேஸ்ட்
ஆ சவுண்டு பின்னாடி சவுண்டு ஒரு மாரி கா த்து சவுண்டு கெடைக்குது அ
ஒருளவுக்கு
ஆ இப்போ க்ளியரா இருக்கு
அதா நா போறது வந்து எப்டின்னா ம்ச் ஒரு தடவ வந்து ரொம்ப ஸ்பைசியான சாம்பார் ஒண்ணு விக்குவா அத வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துட்ட டேஸ்ட் வந்து டாப் நாட்ச்சா இருக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல இருக்கு ஓக்கேவா ஆ பட் வந்து அதோட நம்மளால டெய்லி சாப்ட முடியாது ஏன்னா காரோ அதிகமா இருக்கு காரோ அதிகமா இருக்கு வந் ஏய் அது எப்டின்னா ஒடம்புக்கு நல்லது கெடையாது ரெண்டாவது டெய்லி வாங்கி சாப்ட முடியுமான அதுவு டெய்லி கடயு இருக்காது
ம் பட்ஜெட்
ஆ பட்ஜெட் பட்ஜெட் ஆது ஆமா பட்ஜெட் இருக்காது ஃபஸ்ட்டு பட் வந்து எப்டி சொல்றதுன்னா ம்ச் டைம் கெடச்சா இப்போ நம்மளுக்கு புடிச்சிருந்தாலு அது டேஸ்ட் இருந்தாலு அரோமா இருந்தாலு ஒரு தடவதா சாப்பற மாரி இருக்கு அது ம்ச் ஏனா வந்து டெய்லி சாப்ட்டோனா வேலைக்கு ஆவாது
அதா ஃப்ரோ அதா அதுதா கான்செப்டே புரியுது புரியுது அதேதா நீங்க சொல்றதுதா ஏனா ஒவ்வொரு இதுமே ஒரு டைம்தா சாப் சாப்ட முடியு இப்ப வெளிய குடுத்து கேப்ஸ் சி எல்லா க செலவு பண்ணி ஒரூபாய்க் கேட்டுவாங்களா சின்ன சின்ன பேருஸ்சு ஒரு நூரூபாய்க் பாப்பானு இங்க இரநூறுரூபாய் அவளோட பட்ஜெட்ல போயிடும். சில பேர் வந்து ஆறநூ. நூரூபாய்க்கல்லா வாங்குவாங்கல்லாயா. அதெல்லாம் ஒன் டைம், மன்த்லி மன்த்லி அத. இப்ப டெய்லி எல்லாம் வாங்கி சாப்பிடணு பஜெட்க்கு அவனுக்கு ஒத்துக்காது. அவனுக்கும் பிரிக்காம போயிடும் அது எப்பாவது ஒரு டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பைசஸ் உ அந்த மாதிரி கலந்து. பாம்பார் எல்லாம். எப்பயாவது ஒரு டைம் சாப்பலாம். அதுக்காக எ.
அதுதான் கண்டிப்பா விடுபடும். சரி ஒன் டைம் யூஸ். பாலா எதனா இருந்தா பொருள் சொல்லுங்க. ஒரு அஞ்சு பொருளு ஒன்.
ஒன் சா சாப்பற பொருள் கேக்குறீங்களா. என்ன?
ஆஹ்! சரி, சாப்பிற பொருள் சொல்லுங்க பஸ்ட்.
எப்புடி? எந்த மாரி க்கு உங்களுக்கு.
ஒன் டைம் யூஸ்பண்ணா ஒரு தடவை யூஸ் பண்ணமுடியும். அப்றமா யூஸ். பண்ண முடியாது. அந்த மாதிரி எதனா பொருள்ஸ்.
அந்த மாரி சாப். சப்பாடுல எல்லாம் அந்த மாதிரி எது வராது.
சரி, வேற எதனா பொருள்லாம்.
மெழுகுவத்தி ஒன் டைம் யூஸ் பண்ண, திருப்பியது யூஸ்.
ஓகே ஓகே பைன். ஆஹ் வா ஆஹ்.
ஆமா, எண்ண தேங்கா எண்ண தலைக்கு வைக்கிற எண்ண. அதெல்லாம் ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு, திருப்பியும் அத யூஸ் பண்ண முடியாது.
கிரிக்கெட் டிக்கெட்ஸ் ஒன்டே ஒன்டே ஷோ தான் அது. ஆஹ், ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேல்யூ இல்ல. ஆஹ்!
அமா இல்ல பட் அ அந்த கான்செப்ட் டிக்கெட்டுக்கு. டிக்கெட்டு அந்த வேல்யூ இருக்காது. பட், ஆனா அதோட வேஸ்டேஜ் பேப்பர் எல்லாம் இருக்குல்ல. அது வேற தியூசாகும். பட் நீங்க சொன்ன மாரி, அது அது ஒன் டைம். பட்டிகட் ஓகே வேற.
ஆஹ் சொல்லுங்க, யோச்சு சொல்லுங்க நானும். கண்டுபிடிக்கிறேன். நீங்களே கண்டுபிடிங்க ஒன் டைம் யூசபலா.
கோகோனட்டு வாட்டர் நம்ம ஒரு டைம் குடித்து திரும்ப்பி கோடிக்க தேவயில்ல.
ஹா ஓகே ஒகே கெட்டு பொயிடு அத கோகனட்டே சொல்லா அதுக்கு ஒன் டைம் தா யூஸ் பண்ண முடியு அதுகப்றமா
இல்ல அது அந்த அந்த இதை கிரேட் பண்ணி வச்சிருப்பாங்கள்ள துருமி துருவி வச்சுட்டு அந்த அது யூஸ் பண்லா தண்ணி மட்டு தா நம்ம வந்து
ஓகே அ ஓகே ஓகே ஓகே அப்பறோ ஆ அதாதா நீங்க சொன்னீங்களே தேங்கா அப்றோ வந்து இந்த பழோ இந்த செடி
ஒரு டைம் ச அத சாப்ட்டு மிச்சத்த வச்சா கெட்டு போய்டு சாப்ட முடியாது
இல்ல இல்ல அப்படி இல்ல எல்லா எல்லா செடியு ஒரு தடவ வெட்டிட்டா திருப்பி அதுல வந்து பழோ வளர்ந்துருச்சுன்னா வச்சுகோங்களே ஒன்ஸ் வெட்டுறது தா
அந்த மாதிரினா அது கஷ்டோ ஆமா ஏன்னா எல்லாத்துக்கு மோஸ்ட்லி செகண்டரி அந்த அ குரோத் இருக்கு இப்போ மாங்கா மாஞ்செடிய வெட்னா கூட திருப்பியு அந்த அந்த தண்டு இத வச்சு அ திருப்பி வளர முடியுது அப்பனா வேற வேற எந்த செடி
ஓகே நெக்ஸ்டு
ஆ தென்ன தென்ன மரோ ஒன்ஸ் அது கட் பண்ட்டு திரும்பியு இதாகாது வளராது
எடுத்து சொல்லுங்க ஹலோ கேக்குதா ஆ சொல்லுங்க சொல்லுங்க அத பத்தி நீங்க சொல்லுங்க கேக்கலா
ப்போ வேற என்ன திதி ஓ அவள தா வேற எது சொல்றது தெ தென்னமரல்லா ஒன்ஸ் நம்ம வெட்டு ம் திரிப்பியோ
அதுல ப்ரோ டிகிரேடபல் பயோடிகிரேடபல்ன் ஒன்னுருக் உள்ளயா கான்சப்ட்டு ஆ
மக்கு மகுருதுனா தா
என்னக்கு
ஹலோ
மங்கு பிளாஸ்டிக்கு அப்றோ பேப்பர் பேப்பர் கப்பு பேப்பர் கப்ஸ் பேப்பர் அதெல்லா அதெல்லா கூட ஒன் சை ஒன் டைம் யூசபில்ல பேப்பர் பேப்பர் டீ கப்பு அதெல்லா
அதெல்லா ஒன் டைம் தா இந்த பாட்டில் இருக்குல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லா ஒன் டைம்யூஸ் தா பட் ஆனா இப்போ இப்ப யூஸ் பண்றாங்க ஆமா ஆமா மத்தவங்க எல்லா இப்ப யூஸ் பண்றாங்க அதுவே எடுத்துட்டு வந்து அதான் சொல்லுவாங்க இப்ப அது கான்செப்ட் என்னன்னா இந்த பாட்டில் எல்லா நம்ம யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றப்போ அதோட பாட்டில் கேப் இருக்கு இல்லயா அத வந்து நம்ம வந்து அ அந்த இது மௌத் வழியா அ உள்ள அனுப்பிடணும் ஆமா யாரும் எடுக்க முடியாது ஏன்னா கட் பண்ணி எடுக்கிறோம் கட் எப்டி இருந்தாலும் அது பாட்
பாட்டில் வேஸ்டா போயிடும் ஆனா அது என்ன பண்ணலா ப்ரோ அது இது பண்ணலாம் திருப்பி ரீப்ரொடக்ஷன் பண்ணலால அத உருக்கி பிளாஸ்டிக் உருக்கி திருப்பி இன்னொரு பாட்டில் கிரியேட் பண்ணலாம்
பட் குவாண்டிட்டி கம்மிய ஆகுல இப்ப பத்து பாட்டில் வந்து ஒரு பாட்டில் ஆயிடும்
ஆ அதுக்கு ஆமா ஓகே ஆனா குவாண்டிட்டி கம்மியாயிடும் நீங்க சொன்ன மாரி ரொம்ப திக்னஸா போனோம்னா குவாண்டிட்டி கம்மியாயிடும் ஆனா தின்னா போனோம்னா வரும் செரி இன்னொரு கால் பண்றேன்